ஆஹ் கேக்குதா சிஸ்டர் ஆஹ் கேக்குது சிஸ்டர் உங்களுக்கு கிளியரா கேக் குதுல்ல
ஆ இப்போ கிளியரா கேக்குதுங்க
ஓகே சிஸ்தர் ஓகே சிஸ்டர் என்ன பண்றீங்க
சும்மாதான் உட்காந்துட்டு இருக்கேன் டிவி பாத்துக்கிட்டு
ஓகே சிஸ்டர் சாப்பிட்டீங்களா
அ சாப்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா
நான் சாப்ட சிஸ்தர் மதியத்துக்கு இப்பதான் சமையல் முடிச்சிருக்கேன் குழந்தைங்களுக்குல்லாம் ஊட்டிட்டு இனிமதான் சாப்படணும்
அப்டிங்களா என்ன சமைச்சிருக்கீங்க
எங்க வீட்டுல நேத்து எங்களுக்கு பெருநாள் பக்ரீத் கொண்டாடணும் சோ அதனால ஆ இன்னைக்கும் மட்டன் இருக்கு திரும்பி மட்டன் கிரேவி மாரி வச்சுட்டு சாதம் வடிச்சு வச்சிருக்கேன்
ஓகே ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க
வாங்க சாப்பிட வாங்க
வரேன் வரேன் கண்டிப்பா வரேன்
ஆ சேரி உங்க வீட்டில என்ன சாப்பாடு கொழந்தைங்கலாம் நல்லா இருக்கு இருக்காங்க ரெண்டு பொண்ணு எனக்கு ஆமா ஒருத்தி இப்பதான் ஒன்னே கால் வயசுதான் ஆகுது அப்டியா ஓகே சி துணி எடுக்கறதுக்கு மாடிக்கு வந்தன் ஒரு வேள அதனால டவர் எதுவும் கெடைக்கலையா என்னன்றது தெரியல ஃபஸ்ட்ட் கால் பேசயல
அப்டீங்களா ஒருவேளை இருக்கலாம் எனக்கு இங்க டவர் ஃபுல்லாதான் இருக்கு
ஆ அதனால எதுவும் கேட்காம இருந்திருக்கும்
ஓகே ஓகே
உம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் பி
அப்டியா ஒர்க் எதுவும் போலையா
இல்லக்கா மேரேஜ் பண்ணிட்டு வீட்டு்ல தான் இருக்கேன்
மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டு்ல கொழந்தைங்க அப்டி ஆயிடுச்சு
ஆமா ஆமா
ஆ இப்ப நானும் அப்டித்தான் நான் பிஎஸ்சி மேக் தான் முடிச்சிருக்கேன்
ஆ
அதுவே முடிச்சிட்டு ஒ எது பண்ண முடியல அர்பஸ்ட்டு ஒரு பேபி ஆயிடுச்சு அப்புறம் அவளுக்கு அவ்ளோ ஸ்கூல் அனுப்பதான் ஸ்டார்ட் பண்றன் அடுத்து ஒரு பேபி ஆகி போச்சு
சேம் ஒரே மாதிரி தான்
க்றதுக்கே
சரியா இருக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் அஞ்சு வயசு ஆ இப்போ யு கே ஜி போவாங்க ரெண்டாவது இப்பதான் ஒன் ர வயசு ஆகுது
உஹம் உங்களுக்கு பத்தா என்னோட பொண்ணுக்கு ரெண்டாவது பொண்ணுக்குப்பதான் ஒன்னே கால் வயசு தான்
ஆஹ்ஹ்
ஃபீட் பண்ணிட்டுக்கனால தான் இல்ல இது ஃபீடிங் முடிச்சுட்டு ஏதாவது மேபி இப்ப என்ன பி எஸ் சி மேக்ஸ் முடிச்சதுக்கலாம் என்ன வேலை கிடைக்குது சொல்லுங்க நம்ம வந்து ஏதாவது டி என் பி சி எக்ஸாம்ஸு
உம் நாங்களும் அதுதான் இந்த பேங்க் எக்ஸாமு அதுமாரி தான் பிரப்பர் பண்ணலானு
நம்மல்லாம் போன தான போஸ்ட் ஆபிஸ் ஒர்க் கூட அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிட்டு தான் இருகேன் டென்த் ல நல்ல மார்க் நான் ஸ்கோர் பண்ணிருந்தேன் பட் எனக்கு கிடைக்க மாட்டேது இத இன்னும் நல்லா படிச்சிருக்கணும் அப்ப மார்க் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்குது டேன்த்ல ஃபோர் எய்ட்டி ஃபோர் மார்க்கு ஆனால் அப்ளை பண்ணிட்டே இருக்கேன் நானும் ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் இப்ப எத்தனை வருஷமா போட்டுட்டாங்க கிடைக்கவே மாட்டேது ஏதோ ஒரு வேலை கிடைச்சி போயிறுலானு பாத்தா கவர்மெண்ட ஜாப் கிடைக்
என்ன பண்ணணும் போஸ்ட் ஆபிஸ் உங்களுக்கெல்லாம் நானும் ஃபோர் ஃபிப்டி எடுத்திருக்கேன்
ஆஹ் ஆஹ நம்ம என்ன கேட்டகரியில வரோன்னனு பாக்கணும் ஓ பி சி யா இல்ல என்ன கேட்டகரி பார்த்துட்டு அதுல வந்து எந்த நம்ம இப்ப என்ன டிஸ்ட்ரிக் பாக்கணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு திண்டுக்கல் அப்டி வச்சுக்கோங்களே அப்ப திண்டுக்கல் டிஸ்டிக் கு போட்டிருப்பாங்க அவங்க போட்டிரு இருக்கற என்னென்ன வகே வகேஷன் எங்க எங்க இருக்குன்னு போட்டிருப்பாங்க அப்ப அந்த அந்த ஊர்ல ஏ பி பி எம்ன்னு ஒண்ணு இருக்கு பி பி எம்ன்னு ஒண்ணு இருக்கு டேக் சேவாக்ன்னு ஒண்ணு இருக்கு அதுல பி பி எம்ன்றது வந்து ஆபிஸ்க்குள்ளே வேல இருக்கு ஏ பி பி எம்னா நம்ம போய் லட்ரு போ பண்ணனு பி ப எம் வராத டைம்ல நம்ம அவுங்களோட ஒர்க்கையு சேத்து பாக்கணு அந்த மார் ருக்கு ஆனா சரியான ஒர்க் அதிகமா இருக்கு ஆனா மூணு வர்ஷம் பல்ல கடிச்சிட்டு மூணு வர்ஷம் பா்க்கணு சிஸ்டர் எவ்ளோ டார்ச்சர் டார்கெட்லா குடுப்பாங்க எல்லா இது இவ்ளோ ஆள் புடிங்க ஆ அக்கௌண்ட்ஸ் எல்லா இவ்ளோ பேரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைங்க அப்டின்லா குடுப்பாங்க அதே மாரி ஸ்டாம்ப்பு இவ்ளோ வந்து சேல்ஸ் பண்ணு அதெல்லா இருக்கு பட் ஆனா த்ரீ இயர்ஸ் நம்ம பாத்துட்டம்னா எம் டி எஸ் எக்ஸாம் வரு நம்ம வந்து எக்ஸ் பீரியன்ஸ் த்ரீ இயர்ஸ் இருக்கு அப்டின்னா நம்ம எம் எம் டி எஸ் எக்ஸாம் அடிச்சோன்னா அதுக்கப்றோ தேட்டிை ஃபை தௌசண்க்கு மேல யேன் பண்லா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க என்னோட ஃப்ரெண் நா காலேஜ் படிச்சுட் ட்ருக்கைய்லே அவளுக் கெடச்சிருச்சு அவ ஃபோர் நயன்ட்டி ஃபைவ் அவளுக் கெடச்சிருச்சு இன்னொருத்தி ஃபோர் நயன்டி எய்ட் அவளுக்கு கெடச்சிருச்சு
டென்த்து மார்க்க வச்சுதா கெடைக்குதுங்ளா
மார்க் பேசிக்ல எடுப்பாங்க
ம் ம் நம்ம போய் நெட் சென்ட்டர்ல போய்ட்டு அப்ளை பண்ணணுங்
ஆ நம்மளே அப்ளே பண்ணிக் க்லா நால்லா வீட்லே ஃபோன்ல அப்ளே பண்ணிருவ இப்போல்லா ஃபோன்ல அப்ளே பண்றளவுக்கு ஈஸியா குடுத்தர்றாங்க வெப் சைட் இருக்குங்க சிஸ்ட்டர் யூட்யூப்ல நீங்க போட்டு பாத்தீங்க அப்டின்னா அதுல வெப்சைட் குடுப்பாங்க அத சைட்ல அப்ளே பண்ணு அது ஒவ்வொரு ட நீங்க ஏதாவ்து ஒரு யூட்யூப் சேனல்ல அத பாத்துட்டு நீங்க நோட்டிஃபிகேஷன் க்கு வந்துட்டு பெல் பட்டன் க்ளிக் பண்ணி வச்சிருந்திங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வெச்சிருந்திங்கன்னா அதுலயே நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துரு அவ்ங்க விடைல அந்த ந்யூஸ்க்கு மட் டு அப்டீன் வச்சிருந்தோம்னா அப்ப போஸ்டாஃபிஸ்ல எப்பல்லா விட்றாங்க நானு ரெண்டு லிஸ்ட்டு சி ஆறு லிஸ்ட்டு உடுவங்க ஒவ்வொருத்தொங்க சேருவாங்க ஒர் தௌங்க வேணாங்ட்டு போற எடத் துக்கு வேறாள் எடுப்பாங்கல்ல இது வரைக்கு ரெண்டு லிஸ் சு சிரியன்லே நானு பாத்துட்டு ஏ பேர் வல்ல எனக்குன்னா பேசன்டேஜு எக்ஸாம்லா கடையாது ஸ்ரைட்டா எடுத்து இன்டர்வியூ தா நம்ம அப்ளே பண்ணிருக்கு டாக்குமண்ஸ் எல்லா கொண்டுட்டு போணு ஆதார் எல்லாமே நம்மட்ட இருக் குணு ஓ பி சி ல வரோ நம்ம கே ட்டகிரி எம் பி சி பி சி அப்டி ஓ பி சி க்குள்ள வர்றோ அப்டின்னா நம்ம கேட்டகிரிக்கு ஏத்த மாதிரி அந்த ஓ பி சி சட்டிஃபிகேட் எல்லாமே வச்சிருந்தோ அப்டின்னா எடுத்ருவாங்
சேர் சேரிங்
அந்த மாதிரி இருக்கு நீங்க இதுவர அப்ளே பண்லையா
டு எதுவு அப்ளே பண்ல போஸ்ட் ஆபிஸ் டி என் பி சி எக்ஸாமு அப்ளே பண்ணி எக்ஸாம் எழுதிருக்
ஆ எங்க சிஸ்டர் நம்ம வந்து டி என் பி எஸ் சி அப்ளை பண்ணி எழுதுறோ பட் ஆனா நம்ம ஒண்ணு படிக் க்கிறோ அது ஒன்னு வரு து இன்னொன்னு நம்ம எல்லாமேலா படிக்கிறதுல நம்ம கொழந்தைகள வச்சுட் லா சான்ஸே
கொழந்தைங்கள வச்சுக்குட்டு நம்மளால முடியாது ம்
து ரொம்ப ஒரு பராப்ளமா இருக்கு நம்ம
த நம்பு
அதுதா அதுதா அதுதா உண்ம நம்ம அப்டி பண்ணாம மேரேஜ் பண்ணிட் டோனா வெளில போறது கஷ்ட்டோந்தா ம் இப்போ அப்டிதா வெளில எங்யு போ முடில கொழந்தைங்ளருக்
அவுங்ள வச்சிட்டு போவு முடிய்ல வீட் ட்லியு வேல எது
ஆமா இப்டி ஆன்லைன்ல ஏதாவ்து ஒரு ஜாப் இருக் அப்டின் தேடிக்கிட்டே உக்காந்துருக்க வேண்டியது அப்டிதா நீங்களு செஞ்சிரு பீங்க ஏதாவ்து ஒன்னு வருமா பண்ணலாமா எதோ நம்ம கை செலவுக்கு
அதே கை செலவுக்கு இருந்தா போதுமா இருக்கு எனக்கு வீட்ட செலவு பாத்
அதுதா பத்தமாட்டிது ஐயுயோ எத்தன பேர் சம்பார்ச் யாருமே இப்ப பத் அது அத இப்பதா ஒரு டூ மந்த்ஸ் ச்சாதா விட் டு வரவு செலவு ஃபுல்லா பாக்குறே இது மாரி நா பாக்கல அதுவே சமாளிக்கவே முடியல அங்குட்டு இங்குட்டு கட் கடன் வாங்குற மாதிரி தா இருக்கு
கஷ்டோ ரெண்டு கொழந்தைங்க ஆயிடுச்சி இல்லையா அது இல்லனா எதுவுமே செலவு இல்லன்னா உடனே ஹாஸ்பிட்டல் செலவு இப்ப ஸ்கூல் போவறாங்க ஸ் ஸ்கூல் செலவு கொஞ்சோ கஷ்டோ
டோ
வில்லேஜ்ல இருந்தா கூட எதுவுமே நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியறதில்ல சிட்டியில இருந்தா வில்லேஜ்ல இருந்தா அந்த அளவுக்கு தெரியாது
ஆமா
நம்ம ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்கார ஏதோன்னு சமாளிச்சுப்பாங்க பாத்துப்பாங்க கொழந்தைங்கள நாமளே எங்கயாச்சும் கொஞ்சோ விட்டே போகலாம் பீல்ல இருக்கறதுனால யாரையு நம்பி விட முடியறது இல்ல யாரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பாத்துக்க மாட்டாங்க கொழந்தைங்கள கஷ்டோ
அதுதா ரொம்பவே கஷ்டோம்
உம்
எப்டியோ போயிட்டு இருக்கு சமாளிக்க முடிஞ்சளவு சமாளிக் போ அதுதா இதுக்கப்புறோ ஏதாவது ஒரு வேல கெடச்சிச்சுனா அப்டி இல்லன்னாலு ஏதோ ஒரு வேல ஒரு சிஸ்டம்ல எங்கயு பில் போடுற வேல அப்டியாவது ஏதாவது ஒன் பாப்பாக்கு ஃபிடிங் முடிச்சுட்டு ஏதாவது ஒன்னுக்கு போகணு போனாதா ஏதோ ஒன்னு ரன்
ஏதோ ஒண்ணு நம்ம கையில இருந்து நம்ம ரொம்ப செலவு பண்ற மாரி இருக்குனோ அவரயே நம்பிட்டு இருந்தாலு அதோ கஷ்டோ உம்
சுட்டி டி வி தா வீட்டுல சுட்டி டி வி தா ஓடிக்கிட்டே இருக்கு லீவ் எல்லா சமாளிக்கவே முடியாது போல கொழந்தைங்கல
ஆமா நா ஊருக்கு அனுப்பிருக்கே பொண்ணு பெரிய பொண்ணு பையன் மட்டு தா இருக்கா ஆஹ் ஆமா இப்போ பைய தூங்கிட்டு இருக்கா
ஓ ஓகே நீங்க போலையா
இல்ல இல்ல சரியா அவரு வேலைக்கு போறாரு இல்லையா சரி அவங்களுக்கு சாப்பாடு அது இதெல்லா வேணு இல்லையா சரி அவங்கள மட்டு அனுப்பி விட்டே சரி ரெண்டு பேர் இருந்தா சமாளிக்க முடி எண்ணிட்டு
உம் ஆனா முடியாதப்ப கூட ரெஸ்லியே இருக்காது அதுதா ரொம்ப கஷ்டோ
ஆமா எல்லா நாளு ஒரே மாத்ரி
அதுதா லீவுன்ற ஒன்னே இருக்காது நமக் கு
ஆஹ் ஒரு பர்த்டே வந்தாலு சரி கல்யாண நாளனாலு சரி எல்லா நாளுமே நாம்ளே தா வேல செய்ய வேண்டியதா இருக்கு உம் எதோ ஒரு சில இதா அம்மா வீட்டுக்கு போனா கொஞ் ச நல்லா ரெஸ்ட்டா இருக் ஃப்ரீயா இருக்கிற மாரி இருக்கு
ஆமா அம்மா வீட்டு்ல மட்டு தா ஃப்ரீ எனக்கு அம்மா இங்க வருவாங்க வர்றப்ப கொஞ்ச ஃப்ரீயா இருக்க மாரி இருக்கு கொஞ்ச ஹெல்ப் பண்ணுவாங்க
ஆமா அம்மா இங்க வந்தாலும் பாவம் அவங்களே செய்யறாங்க அங்க போனாலு
தா செய்வாங்க நம்ம அவங்களுக்கு என்ன செய்றோ
ஆமா என்ன தா மாமியார் செஞ்சாலுமே
அம்மா மாரி இருக்காது சொல்லி அதா சொல்லி காட்டிறாங்க எங்க வீட்லல்லா செய்யவே மாட்டாங்க நீங்க வேற நாமதா ஃபுல்லா செய்யணு நானு இப்பதா பக்ரீத்க்கு சம டூர் மாரி வெள்ல போயிட்டு வரலா எங்க சொந்த ஊருக்கு போலா சிவகங்க சைடு அந்த பக் சரி அப்டி டூர் மாரி போய்ட்டு வர்லா அப்படின் பிளான் பண்ணே கடைசி பாத்தா போக விடல பைக்லயே போலானு பிளான் பண்ணோ கடைசி அது இதுன்னு ரீசன் சொல்லி என்னோட ஹஸ்பண்டும் வேணான் சொல்லிட்டாங்க கடைசி பாத்தா பக்ரித்தன்னைக்கு சமையலருந்து எல்லா பண்ற மாரி ஆய் போச்சு
ஓ
அதுதா இப்ப சரியான வேல எனக்கு வேல பாக்கறதுல பிரச்சன இல்ல இந்த பாத்தரோ அது சமைக்கி ல நெறைய சமைக்கிறமா அன்னக்கி குமியு பாருங்க பாத்தரோ அம்மாடி அதுதா அதுதா பெரிய வேல அது பெர்ஷ் பெர்சா பாத்தர வேற குமிஞ்சு எடுத்துருச்சு அது கழுவி எந்திரிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டே நா
சொந்தக்கார அவங்கலாம் வருவாங்களா ரிலேட்டிவ்ஸ்லா
இல்லல இப்போ நாங்க வந்து ஒரு டூ இயர்ஸ் தா ஆச்சு நாங்க ஷிப்ட் ஆகி வந்துட்டோம் சொந்த ஊர்ல இருந்து சொந்த ஊர்ல இருக்கேல நாங்களும் வருவோம் அவங்களும் போவாங்க இப்போ கொஞ்சம் ஒரு சிக்ஸ் ஹார்ஸ் டிராவல் ஆகுது ப ஆறு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர யாரு யோசிபாங் சிக்றாங்க நாங்க வேணா போவோம் அவங்க அங்கிட்டு இருந்து இங்கட்டு வர யோசி சொந்தக்காரங்க எல்லாமே அங்கதா இருக்காங்க ஆ ஏதாவது ஒரு பங்க்ஷன்ஸ் வரும் நாங்க தா இங்க இருந்து போற மாரி இருக்கு அதனால வந்துட்டு நாங்க போய்க்கிறது அது இல்லாம இப்ப லாஸ்ட் டைம் வந்துட்டு பைக்ல போயிட்டு வந்தோம் பஸ்ல போடுறதுக்கு பைக் எவ்ளவோ பெட்ரூனு தோணுது நம்ம எங்கயாது நிப்பாட்டிக்கலாம் ஒரு ஜூஸ் குச்சுக்கலா பஸ்ல அதெல்லாம் பண்ண முடியல எறங்கி நடந்து பஸ் சு கெடைக்கணும் பஸ்ஸ புடிக்கணும் இவ்ளோ நெறைய இருக்கு டிராவல்ல
சேரி சேரி ஓகே ஓகே
ஆமா இது வந்து டென் மினிட்ஸ் பேசணு மேக்சிமம் டென் மினிட்ஸ் நம்ப டென் மினிட்ஸ் பேசிட்டோம் ஓகே கட் பண்ணிக்கலாமா திரும்பி கூப்பிடவா இல்ல எப்டி திரும்பி கூப்டா நம்ம பேசலாம் ஆனா டென் மினிட்ஸ் பேசணும் அப்டி
ஆ ஓகே ஓகே
ம்ம் கட் பண்ணிக்கலாம் திரும்பி கூப்டவா என்ன ஆ ஓகே ம்